வணக்கமுன்றிங்க
பதா சாப்ட்டோ
அப்டீங்ளா என்ன சாப்
பொங்கல்
பொங்கல்ல சேரி சேரிங்க எங்க வீட்ல பாத் தீங்னா நாங்க காலைலெயே வந்து தேங்கா சட்னியு இட்லியு செஞ்சோங்க மதியான்த்துக்கு வந்து பாத்தீங்கனா பீட்ரூட் சாதொங்க அ பீட்ரூட் சாதொ வந்து பாத்தீங்னா உண்மையாலே ரொம் ம்ப நல்லது ரத் தத்துகல்லா சுத்திகரிக்கு அதுனால பொதுவாவே நாங்க இந்த மாரி ஆரோக்கியமா தாங்க சாப்புடுவோ நீங்க என்னென்ன ஆரோக்கியமா எடுத்துப்பீங்க
நாங்க இன்னக்கி கீர எடுத்துட்டு வந்துருந்தோ காய்கறி கீர வாங்கிட்டு வந்துருக்கோ அதனால எங்க வீட்ல இன்னக்கி கீர செஞ்சிருக்கோ கீர பாத்தீங்னா ஒடம்புக்கு ரொம்ப நல்லது கீர சாம்பார் அதுக்கப்புறமேட்டு சாதம் அதுக்கப்புறமேட்டு வேக வச்சு முட்ட இது மூணு து சாப்டுப்பே இது‌ முணுமே
அப்டிங்களா கீரல்லா உங்க ஊர் பக்க நல்லா கடைக்கிதுங்ளா
ஆமா ஃப்ரெஷ்ஷா மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்தோம் வெறோ கீர பதினஞ்சு ரூபா நல்லாருக்கு
க்கிறாங்க
நாங்க கிராமத்துல இருக்கன்றதுனால கீரோட வேலையு து கம்மியா இருக்கு அதோடதா எங்க கீரல்லா எங்களுக்கு தோட்டத்திலே கெடைக்கு நாங்க தோட்டமா வச்சுட்டோ
ஓ தோட்டத்திலயு வச்சிருக்கீங்ளா என்னென்ன கீர வகைகள் வந்து உங்க தோட்டத்துல வச்சிருக்கீங்க என்னென்ன கீரை வகைகள்ங்க வச்சிருக்
எல்லா கீரையு இங்க இருக்கு பொன்னாங்கனி கீர சிறு கீர அரக்கீர எல்லா கீரையுமேருக்கு வெந்திய கீர பொன்னாங்கண்ணி கீரல்லா கண்ணுக்கு நல்லது சிறு கீர நல்லது ஒடம்புக்கு
சேரி சேரிங்க இப்போ வந்து கீர மட்டும் தா வச்சிருக்கீங்களா இல்லனா எதனா வந்து
இல்ல இல்ல அது இல்ல எங்க வீட்டுல வந்து கத்திரிக்காய் செடி எல்லாம் இருக்கு கத்திரிக்காய் செடி இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து தக்காளி செடி வச்சுட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாப்பாளி மரம் வச்சுட்டு இருக்கோம் குட்டியா ஒரு மான் செடியும் இருக்கு
மான் செடியா
மாஞ்செடி மாமரம்
மாமரமா என கதை மான் செடினா அது என்னடா புதுசா ஏதோ ஒரு செடி இருக்குன்னு நெனைச்சே
மான் செடின்னு தா சொல்லுவாங்க ஊர் பக்கம் உங்களுக்கு அது தெரியல போல உம்
மாம்பழ மாமரம் சொல்லுவோங்க நாங்க
இல்ல இல்ல உங்க ஊர் பக்கெல்லாம் வந்து மாஞ்செடி ஓகே
ஓ பேச்சு வழக்குல வந்து மாஞ்செடினு
ஆமா ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு மாரி பேசுவாங்க எங்க ஊர் சைடு இப்படிதான் பேசுவாங்க
அப்படிங்களா செரி செரிங்க ஆஹ் உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
உம் எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்
ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆஹ் நீங்க வந்து அலுவலகத் துக்கு போலிங்களா
புரியல நீ கேக்கல
நீங்க ஆபீஸ் போலிங்களா இன்னைக்கு லீவா உங்களுக்கு
ஆமாங்க எனக்கு இன்னைக்குலீவு
செரி செரிங்க லீவ் போட்டிருக்கீங்களா இல்லைன்னா வீட்டுல இருந்து
இல்ல லீவுங்க இன்னைக்கு நான் கொஞ்சம் நேரம் கயிச்சு உங்களுக்கு கால் பண்றேன்
இல்ல இல்லங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அழைப்ப நம்ம மேற்கொண்டு பேசனோங்க அஹ் இப்ப வந்து நீங்க வந்து உங்க ஊர்ல என்னென்ன ஸ்பெஷல் இருக்குங்க
புரியலங்க
உங்க ஊர் பக்கம் என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்களா நிறைய கோயில்கள் வந்து அங்க ஃபேமஸா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆஹ் ரொம்ப வெயிலா அ
பிரியாணி இருக்குங்க பிரியாணி எங்க சர்ப்ரைஸ்சா எல்லாம் இல்ல இப்ப பாரத்திங்கன்னா வெயில் கம்மியாத்தா இருக்கு
அப்படிங்களா வே மழை மழையும் அப்பப்
மழ நேத்து முந்தா நேத்து பெஞ்சிருச்சுங்க நீங்க வந்து இல்லங்கிறீங்க நீங்க பேசிட்டு இருங்க
செரி செரிங்க ஆஹ் அதுக்கப்புறம் வந்து நீங்க எந்தெந்த உணவுகள் வந்து எடுத்துக்குறீங்கங்க ப்ரோட்டீன்க்காக என்னென்ன உணவு நீங்க எடுத்துக்
சிக்கன் நல்லா சாப்பிடும்ல வாரத்துல ஒரு நாள் சிக் கறி மட்டனெல்லாம் சாப்பிடுவாங்க
ஓ அப்படிங்களா சேரி சேரிங்க நா வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் வந்து நிறைய வந்து எடுத் எடுத்துப்பாங்க பொதுவாவே ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு முட்டை எடுத்துப்பங்க அதுல நம தேவையான புரோட்டின் வந்து கிடைச்சிடும் அதுக்கப்பறம்த்தீங்கன்னா சிக் சிக்கனுமே நானுமே எடுத் எடுத்துப்பேன் அதுக்கப்பறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் வகைகள்லயும் கொஞ்ச வந்து இந்த கால்சியம்காக நான் எடுத் எடுத்துக்கிறேன் அப்பறம் இந்த எள்ளு இந்த மாதிரி விஷயங்களுமே நான் வந்து அண்றாட என்னோட வாழ்க்கையில எடுத்துக்கிறேன் அதுக்கப்பறம் வந்து இந்த நார் சத்துக்காக நிறைய வந்து கீரை வகைகள் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேங்க தினமும் ஒரு பழம் வந்து சாப்பிடுவேன் ஏதனா ஒரு பழம் ஒரு ஆப்பிள் இல்லைன்னா வந்து வாழப் பழம் இந்தமாரி ஏதானா சாப்பிட இங்க பழ ரேட் எல்லாம் கொஞ்ச அதிகமா இருக்கு உங்க ஊர் பக்கம்லாம் பழ ரேட்டை எப் எப்படிங்க இருக்கு
இல்ல இல்ல இப்ப பழ ரேட் வந்து எல்லா இடத்துலயுமே அதிகமா இருக்கு ஏன்னா வந்து விளைச்சு கம்மியா இருக்கிறதுனால பழ ரேட் வந்து அதிகமா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா மாதுல ஆப்பிள எல்லாம் எல்லாமே ரேட் தாங்க இருக்கு வில அதிகமா இருக்கு ஆங்கம் வந்து இன்னும் வந்து மழை காாலம் வந்து மழை காலம் வந்துச்சுன்னா ரேட் எல்லாம் கம்மிய ஆகும் பா்த்தீங்கன்னா காய்கறியோட விலையும் அதிகமாக தான் இருக்கு
சேரி சேரி உங்க ஊரு பக்கம் என்னென்ன பழம் எல்லாம் கிடைக்குங்க
பழமும் எங்க ஊர்ல கிடைக்குங்க அங்க வந்து கிராமத்துக்கு பக்கத்துல வேலூர் இன்ன ஒரு கிராமத்தை வசிக்கறதுனால எல்லா பழமும் எங்களுக்கு கிடைக்குங்க
ஆமா ஆமாங்க இங்க நாங்க சிட்டியில இருக்கவே எங்களுக் பழங்கள் கிடைக்குதான் ஆனா நாட் நாட்டு பழங்கள் வந்து கிடைக்க மாட்ட இருக்கு ஹைபிரிட் தான் கிடைக்குது ஆனா விலையும் வந்து கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கு சுவையும் வந்து கம்மியாக தான் இரு ங்க ஆனா வந்து இப்ப நம்ம நாட்டுப்பழங்கள் எடுத்துக்கணும்னா சுவையும் அதிகமா இருக்கும் நம்மளுக்கு சத்தும் வந்து நிறைய இருக்குங்க உங்களுக்கு நாட்டு பழங்கள் எல்லாம் நிறைய கிடைக்கும்லங்க அந்த பக்கம்
ஓகே ஓகே உங்க குழந்தை எங்க அவ என்ன சாப்பிட்டா
வந்து என் பையன் வந்து பாத்தீங்கன்னாங்க காலையில எழுந்துட்டு ஆஹ் இட்லி ஊட்டி விட்டங்க அதுக்கப்பறம் அவனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து ஒரு ஹெல்தியா ஒரு லட்டு வந்து நாங்க செஞ்சோங்க வீட்லயே எல்லா நட்ஸ் யுமே வந்து சம அளவு எடுத் வறுத்துட்டு அதுக்கப்பறமா வந்து பா்த்தீங்கன்னா பேரிச்சம்பழத்த வந்து மிக்சில போட்டு ஓட்டிட்டு இந்த வருத்த நட்ஸையும் ஆர வச்சு மிக்சியில போட்டு ஓட்டிட்டு ஒரு ஸ்பூன் வந்து சாக்கோ பவுடர் அதுக்கப்
அவன் எந்த கிளாஸ்ங்க படிக்கிறான் இவ்வளவு வா தரிங்க அவனுக்கு
கேளுங்க அந்த லட்டு எப்டி பண்ணேன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் நடுல எல்லாம் பேச கூடாதுங்க அப்பறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த லட்டை வந்து ரவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்பறம் அவனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல வந்து வச்சு அனுப்புனேங்க ஒரே ஒரு லட்டு தாங்க ஆனா இவ்வளவு பெரிய ப்ராசஸ்ங்க அது வந்து கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியா இருந்தா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் வெயிட் ஏறுவானதுக்காக வெயிட் கம்மியா ஆயிட்டாங்க உடம்பு சரியாம சோ அதனால அது குடுத்துருக்கேங்க அதுக்கப்பறம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து நான் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வந்து பிஸ்தாவும் அதுக்கப்பறம் ஆப்பிள் வந்து ஒரு ஃபுல் ஆப்பிள் வந்து தோல எல்லாம் சீவிட்டேங்க சீவிட்டு வேற ஆப்பிள் மட்டும் கட் பண்ணி கொடுத்தேன் ஏன்னா வந்து இந்த தோல்ல வந்து நிறைய இந்த மெழுகெல்லாம் போடுறாங்க அப்படியே பல பலன்னு இருந்தா தான் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அதனால நம்ப அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாதுங்க தோல்ல தோல் ல சத்து இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க இப்பல்லாம் பா்த்தீங்கன்னா தோழல்ல எல்லாம் மெழுகுல போடுறாங்க அதனால அத வந்து குடுக்குறத இல்லைங்க அதனால இவன் வந்து எடுத்துட்டு போயிருக்கான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஸ்கூளுங்க பர்ஸ்ட் ஒரு வாரம் வந்து ஒரு மணி நேரம் இப்ப அதுக்கப்பறம் ரெண்டு மணி நேரம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஸ்கூல் வச்சி இருக்காங்க அதனால எதுவும் ஸ்நாக்ஸ்லாம் நான் கொடுத்து அனுப்பியிருக்கேன் இப்போ சாப்பிட்டு விளையாட வச்சுட்டு நிறைய வந்து இந்த ஸ்கூல அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கங்க நிறைய வந்து ஆக்ட்டிவிட்டி பண்ணுறாங்க ரைம் சொல்லி தராங்க அதுக்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத ஆஹ் எல்லாம் சொல்லி தராங்க ஆஹ் டிராயிங்கு அப்பறம் வந்து பெயிண்டிங் கலரிங் இது எல்லாமே சொல்லி தரவே அவனுக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா போறாங்க அந்த
ஆமா இப்ப எத கண்டுபுடிச் எழுத ஆரமிச்சுட்டானு ஆ நீங்க அவனுக்கு சொல்லி தரீங்களா எழுதிரத்துக்கு நீங்க எழுத சொல்லி கொடுத்தாதா அவன் எழு இது வானி நீங்க வந்து பேசிட்டே இருந்தீங்கன்னா போன் எல்லாம் தரக்கூடாதுங்க போன் தரக்கூடாது இந்த வயசுல வந்து நீங்க போன் தராத கூட்டிட்டு போய் வெளியே வந்து பார்க்ல பூங்கால வந்து விளையாட வைக்கணும் அதுக்கப்புறமே நீங்க வந்து அவன் கூட உக்காந்து அவனை வந்து வரைய எழுதல படிக்க வைக்க நீங்க வந்து நீங்க பார்த்தட்டு வந்து குழந்தைகிட்ட வந்து கைபேசி குடுத்துட்டு அவங்க பார்த்த அதை யூஸ் பண்ணி இருந்தா குழந்தை வந்து கவர்ட்டு சீக்கிரமா பேசு அதுங்க அதனால நீங்க தயவு செய்து கொஞ்ச நேரம் வந்து நல்லா பேசுறதுக்காக அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து நீங்க வந்து ட்ரைனிங் கொடுக்கனு
நீங்க நீங்க சொன்னது சரியா சொன்னீங்க என்ன வந்து இந்த மாதிரி விஷயங்கல்லாம் நான் பண்றது இல்லைங்க ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து அது வந்து வளர்ச் வளர்சிய வந்து கெடுக்குங்க அதனால மொபைல் போன்லாம் கொடுக் கறதுல என்னதான் நம்ம வந்து அவனுக்கு எழுத சொல்லி் கொடுத்தாலும் அவ வந்து அடுத்த ஸ்கூல்ல போகும்போது அடுத்த குழந்தைகள் எழுதுறத பார்த்துட்டு தான் அவனுமே எழுத ஆரம்பிக்கிறான் என்னதான் பெரியவங்க சொன்னாங்களோ அவங்க வயசு பசங்க ஒரு நாலஞ்சு பேர் அந்த விஷயத்த செய்யும் போதுதான் அந்த குழந்தையும் செய்யுதுங்க அதனாலதான் ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம சொல்லி ஒரு நம்ம பத்து வாட்டி ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுத்து அவன் கத்துக்கறத ஒரே ஒரு வாட்டி அந்த விஷயத்த அவன் சொல்லி் கொடுத்து கத்துக்கறா அந்த ஆர்வமும் அவனை இன்னும் அத இந்த விஷயத்த கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குதுங்க
அதுக்குதாங்க நீங்க வந்து வீட்டு்ல இருந்தே வந்து அவனுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவன் வந்து ஈஸியா இருக்கும் அவன் ஸ்கூல் பள்ளிக்கு போனா அங்கேயே வந்து ஈஸியா கத்துப்பான் மத்தவங்க கிட்ட பேசுவான் அதே மாதிரி வீட்டுல இருந்து வந்தவுடனே ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே நீ அவங்களுக்கு வந்து நீங்க வந்து அஹ் மதியம் வந்து லஞ்ச் கொடுத்துட்டு அவர் வந்து கொஞ்ச நாழி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புற மேட்டு விளையாட விடணும் அதுக்கடுத்து போன் குடுக்கறதெல்லாம் குடுக்காதீங்க சரி இதுக்கு முன்னாடி நீங்க வந்து பாத்து போய் விளையாட விடுங்க போன் டிவி எல்லா பாக்க விடாதீங்க பி யேக்
ஆமாங்க நீங்க சரியா சொன்னீங்க இந்த இந்த விஷயம் வந்து எனக்குமே நான் நோட் பண்ணியிருக்கேங்க ஏன்னா நம்மளுக்கு எதன வேலை இருக்கும் போது நம்ம போன் கொடுத் கொடு க்கிற மாதிரி இருக்கவே அவனுடைய ஆக்டிடீவ்ஸ் வந்து வேற மாதிரி மாறுது அதனால முடிஞ்ச அளவுக்கு என்னோட வேலையை நான் சீக்கிரமா முடிச்சுட்டு அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது அவனுக்கு அந்த அந்த வந்து நார்மலா இருக்கான் ஜாலியா இருக்கான் விளையாடுறான் அந்த போன் இதெல்லாம் அவன் வந்து இது பண்ண பொதுவாவே அவனுக்கு அந்த விஷயம் வந்து பிடிக்காதுங்க போன் வந்து பார்கறது இது அவனுக்கு வந்து விளையாடணும் மத்தவங்க கூட வந்து ஜாலியா இருக்கணும் இப்போ நான் வந்து போனா இல்ல அம்மாவா வந்து விளையாடுறாங்கன்னா அவன் ஏ கிட்ட தாங்க வருவா ஆனா நம்ம ஒ ஒன்ஸ் வந்து நம்ம வேலை வேலைன்னு குடுத்துட்டோம்னா அவன் அதுவே பழகிட்டு கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மைண்டே சேஞ்ச் ஆயிடும் நார்மலா அவன் இப்ப வந்து விளையாட்டு தான் அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்ல இருக்கு ஆனா நம்ம போன் கொடுத்து குடுத்து அவனோட மைண்ட நம்மளே கெடுக்கற மாதிரி இருக்கு அதனாலயே நா பொதுவாவே வந்து அவனை கொடுக்கறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கேங்க எப்பயுமே நான் குடுக்கறது கிடையாது எது வந்தாலும் டிவில பாருன்னு சொல்லிட்டு டிவிய போட்டு விட்டுருவேங்க
ஏங்க நீங்க முச்சுத்தேனர மாதிரி பதட்டமா பேசுறீங்க நீங்க இது மாதிரி பதட்டமா பேசா பேசக்காதீங்க இருந்தாலும் பொறுமையா பேசுங்க
சரி சரிங்க அடுத்த வாட்டி நான் திருத்திக்கிறேங்க மெதுவா பேசுறதுக்கு அது எல்லாருமே என சொல்லுவாங்க கொஞ்சம் வந்து
ஆஹ் மூச்சிய விட்டு கொஞ்சம் பேசங்க பொறுமையா பேசங்க அப்பதான் வந்து கரெக்டா இருக்கு நீங்க அப்புறமா பேசுறது தப்பா புரியாது நீங்க வந்து கொஞ்சம் நடுவுல வந்து தண்ணீ வாங்கிட்டு பொறுமையா நிதாணமா பேசங்க
றிங்க உங்ககிட்ட பேசது ரொம்ப மகிழ்ச்சி நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கின்னுங்க மீண்டும் அடுத்த அழைப்புல சந்திக்
ஆஹ ஓகேங்க நன்றிங்க